ஹலோ சொல்லுங்கள் வணக்கோ
நீங்க
ஏதோ பொழ்ப்பு போயினுங்குதுங்க
வாழ்க போதா ஏங்க உங்களுக்கு ஏத்த மாரி லைஃப் போலயாங்க
ஆ என்னைக்குமே போன்தில்லங்க இன்னைக்கு இல்ல என்னைக்குமே போன செரிக்கா நீங்க கதய கன்யூன் பண்ணுங்க நம்ம பேசுவோ
ஆ எங்க விட்டே ஞாபகோ இருக்கா
இன்னாது ஆ ஆ இன்விசிபிள் பத்தி பேச
செரி அது ஓகேங்க இன்விசிபிள் ஆ என்னோட நா இன்விசுபுளா இருந்தா என்ன பண்ணேனு கேக்குறீங்ளா
ஆ யெஸ் அஃப்கோஸ்
நான் என்ன பண்ணுவேன் என்றால்
ம்
எனக்கு ஃபர்ஸ்டு இந்த சோலோ ட்ரிப் தா எனக்கு ரொம்ப ஆச என்னதா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இருந்தாலு எனக்கு சோலோவா இருக்கனு ஏன்னா அந்த டைம்ல வந்து இப்ப நம்ம ஃப்ரண்டு கூட போனா அவுங்க ஏதாச்சு பிடிக்கு அவங்கள பத் திதா பேசுவாங்க ரேண்டமா அவுங்க பேசி பேசிட்டே இருப்பாங்க அவுங்க லைஃப் அவுங்க ஜாப்பு அத பத்தி பேசிட்டு இருப்பாங்களா இப்ப நம்ம தனியா ஒரு எடத்துக்கு போனா அந்த எடத்த எக்ஸ்ப்ளர் பண்னோ ப்ளஸ் அத தாண்டி நம்ம என்ன நெனக்கிறோன்னு வந்து நம்ப நம்ம கிட்ட பேசிப்போ அது சூப்பரா இருக்கு நம்ளுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணுன்றது வந்து நம்ளுக் புரியு எது நம்முள்க் புடிச்சிருக்குன் அவுங்களுக் புரியு ஆ அது சூப்பரா இருக்குங்க இப்போ யூஸ்வலா நீ எந்த பேன்ட போட்டு போனா ச்சுக்கோங்ளே ஒண்ணு அவுங்கள பத்தி பேசுவாங்க இல்ல அவுங் புடிக்காதவுங் பத்தி பேசுவாங்க அந்த மாரி தா இருக்கு ஒரு நெகட் டிவ் நா ஃபுல்லா நெகட்டிவ் சொல்லல ஜாலியா போ ஃப்ரெண்ட்ஸ் குள்ள போலா ஜாலிய தா இருக்கு ஆனா சம் பீபுள் இரு பாங்கல்ல உன்னு நெகட் டிவா பேசுவாங்க அதெல்லா அத தாண்டி ஃபியூச்சர் பத்தி பேசுறவங்க இருக்காங்க அவுங் கூட இருந்தாலு ஜாலியா இருக்கு பட் ஆனா ஸ்டில் நம்முளுக் என்ன புடிக்கு நம்புளுக்கு தான தெரியு ரொம்ப எல்லா தாண்டி நம்ளுக் தான தெரியும் அது இன்னு சிம்பிளா இருந்தா எனக்கு இன்னு புடிக் ஓ அது ஃபுல்லா ஜாலியா சொல்லிட்டு கவுமண் கஜாலா போய் பட்த்துகிட்டு மணி மணி மணி மணி நல்லா சாப்ட்டுட்டு இந்த காட்ல்ல என்னென்ன இந்த கடல் லா இருக்குல்ல உள்ள போனா என்னெல்லா இருக்குனு எனக்னா பாக்கனு அவ்ளோ ஆச அதுக்குள்ளலா போய்ட்டு ஜாலியா போய்ட்டு எல்லா பறந்துட்டு யார்யாச் பறக்க வுட்டுட்டு
ஆ
அந்த மார்லா பண்ட்டு வந்தர்லான்
ஆச போடுங்க செம்மங்க
போங்க உங்ளுக்கு எந்த மூவி பேவரட் அந்த மூவில அதுல எந்த சீன் ரொம் புடிக்கு
மூவின்லா நா பெருசா பாக்க மாட் பாக் அவ்ளோ பாக்க மாட்டேங்க இப் பதா வந்து எ ஃப்ரெண்டு் சொல்லி ஏனா இதெல்லா எனக் கடுப்பாகு என்ன பண்றது அவுங்க கிட்ட கேக்க போது அவுங்க சொன்ன சில மூவி தா பாத்தங்க நெறைய பாத்தே ரீசன்டா வந்து மெய்யழகன்
ஆ வாவ் நீங்களே இனி எ கச்சிங்க எ கச்சிங்க நீங்க நா அது தா எக்ஸ்பெக்ட் பண்ணே நீங்க அத சொல்ல வருவீங்கன்னு
இட் வில் பீ சூப்பருங்க அப்றோ சர்வமயம்
அந்த மூவில எல்லாமே அழகா இருக்குங்க எனக் மெய்யழகன் பத்தி பேசுவது எல்லாமே அழகு அந்த ரெண்டு பேர் பேசுவாங்கில்ல அப்போ வந்து நா சிரி காத அது எடமே இல்ல ரொம்ப ஹ ஹே அப்பில்லா ரொம்பல்லா சிரிக்ல ஆனா ஒரு சாக்ட்டிஸ் பேக்ஷனோட சிரிபோல்ல அதெல்லா வந்து அந்த வோல் மூவில வந்து அவ்ளோ அழகா இருந்ச்சி அதுக்ல்லா டென்னுக் கு ஹண்ரடு தௌசன் அப்டி கூட குடுக்கலா அவ்ளோ சாட்டிஸ் பேக்க்ஷனா ஒரு யூமன்னா இப்டிதா இருப்பாங்க ஒரு கைண்னசு அது தாண்டி
சூப்பரா இருந்தங்க சோ சு அத பாக்க மோது லைக் லிட்ர்லி ஆம் ஸ்டாடிங் போர் ஆச்சி எடுத்து போட்டர்லாமோ லைக் அந்த மாரி தோனுச்சுங்க ஆனா வந்து பாப்போடா ஆரம்மிச்ட்டோ அப்டி
ஆக்சுவல் யூமன் லைஃப் வந்து காமிச்சிருக்கு ஆ
ஆ ரியலைஸ் பண்ண போது தாங்க தெரியுது ஓ இப்டி தான்டா லைக் அதுல ஒரு கேரக்ட் வரு கார்த்தி கேரக்ட் பண்ணிருப்பாங்க கார்த்தி வந்து ஒரு கேரக்டர் போயி அத் அவரு மார் தாங்க நா லிட்டரலி பேசிட்டே இருபங்க என்ன பேசனு ஏது பேசனுன் தெரியாது பேசிட்டே இருப்ப லிட்டர்லி அந்த கேரக்டர் மார் தா நா அவுங்க அவுங்கள அவர போலதா அவர போல்தா நா இருக்க
நாலா அவ்ளோ கார்த்தி மூவிசே பாக்க மாட்டங்க ஆனா கார்த்தில தனியா எடுத்த அந்த தோழா படமு அவுங்க நடிச்ச ஆக் டிங்கு அவ்ளோ சூப்ராருக்கு அந்த ஒரு மாரி ஹீலிங்காருக்கு ப்ளஸ் மெய்யலகன்லியு அந்த மாரி சூப்பராருக்கு அதலாந்தாங்க அந்த ஹீலிங் கேரக்டரு சூப்பராருக் அந்த படமே
ஆ அப்ற சர்வமயங்க லைக் அவுங்க டெலிஷ்னா இருந்து ஒரு மாரி சூப்பரா இருக்கு அது
எனக்கு சர்வமயம் வந்து அவ்ளவா எனக்கு லாஸ் சீன் ல என்ன நடந்ச்சுன்னு எனக்கு புரில
அந்த பொண்ணுக்கு ஓ
அந்த பொண்ணு இறந்திருப்பாங்க தான
ஆ இறந்துடுப்பாங்க அது ஒரு மாரி நல்லா இருந்துச்சு
யாரு
ஆ சதா நாச்சுங்கிருந்தது
ஓகே ஓகேமா ஓகேமா
ம்
நீங்க யாராச்சு உங்க ஃபிரெண்ட பிராங் பண்ணிருகீங்ளா
இல்லங்க
வாய்ஸ் ரொம்ப உள்ள கேக்குதுங்க உள்ள கேக்குது
இல்ல இல்ல பிராங்க்லா பண்ணது இல்ல இல்ல இல்ல உ அ பிராங்க்ன் சொல்ல போதாங்க சூப்பரா ஒன்னு ஞாபகம் வருது ரீசன்டா எ தம்பி என்னப்
டைம் மட்டு சொல்லுல காலேஜ் டைமு
இல்ல இல்ல நா எது எதுமே பண்ணதுல்ல யாருமே
அச்சோ செரி சொல்லுங்க
சேரி நா நா ஒன்னு சொல்றே கேளுங்க எப்போனா இந்த மாரி அவ்வு எ ஆ இப்போ சிஸ்டம்லே விட்டாங்க அப்ப என்ன பண்ண என் தம்பி இந்த மாரி பிரான்க் கால் பண்ணா கச்ச அப்டி எடுத்தாங்க
ம்
எடுத்தவே நா வந்து ஃபோன் குடுக்க மாட்டே அப்டி சொல்ட்டே ஆ கொஞ்சோ வெளையாட்டா பண்றான்ட்டு அது ஏதாச்சு இவன யாராச்சு திட்டிட போறாங்கன்றதுனால கப் அப்டியே விட்டே செரி இவ இவ ரொம்ப ஆசப்பட்டா எ அக்கா என்னா பண்ணாங்க அவுங்க அவுங்க ப்ரஃபசர் ஒருத்தர் இருப்பாங்க அவர் ரொம்ப மோசமா பண்ட்டாருன்ட்டு டே அவன பண்ணியே அகனுன்டா லைக் அந்த மாரி சொல்ல ஆரம்பிச்சுடாங்க
அச்சச்சோ ம் நீங்க சொல்லும் போது எனக் ஒரு ஞாப வருது நீங்க சொல்லுங்க நா சொல்றே
இந்த மாரி வந்து பிராங்க் பண்ணணு பண்ணியே ஆகணு இந்த மாரி இதோ வரே இப்ப கேக்குதா அ இந்த மாரி பிராங்க் பண்ணணு அப்டின் ஆரபிச்சுடாங்க ஆரம்பிச்சதொன்னே எப்டினா ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் போட்டு லைக் ஹிந்தில ப் அவனுக்கு ஹிந்திலா பேச வராது அவனுக்கு சும்மா க்யாவோ பாய்ஸ் சொல்லு பாய் தும் காரா நாம் அப்டி இப்டின்னு எதோ பேசறாங்க
கட பாய் மாறியாங்க
ஏங்க இந்த சும்மா பசங்களா விளையாட்டு விளையாட்டா பேசிருப்பாங்கங்க பத்தியா
அதுதாங்க அது உங்ளுக்கு தெர்லன் நெனைக்கிரேங்க ஆ புரியது புரியுதுங்க ம்
ஆ இந்த மாரிதா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு ஒருத்தங்களுக்கு அவுங்க வந்து யார் வேணு யார் வேணு அப்டின் கேக்குறாங்க ஏங்க நா தல அஜித் பேசுறே உங்ளுக்கு தெரியாதா ஈரோ அவருதா நீங்க எவ்ளோ லக்கி தெரியுமா அவரு கூட பேச அவங்கல்ல லிட்ரலி லைட்டா எக்ஸைட்மென்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு தெரியல சரி அப்பற கட் பண்ட்டா இன்னொருத்தருக் கால் பண்ணாங்க கால் பண் ட்டு லைக் இவுங்க எ அக்காவோட ப்ரபசர் அவரு வந்து அவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அவ் குட் ஐ ஹெல்ப் யூ அப்டிலா கேட்டாங்க இப்பன்னா திருப்பி திருப்பி இந்த ஹிந்தில பேசுனா இதுல பாசற அதுல பேசறன்ட்டு அவள கடுப்பேத்திவுட்டா அவரு வந்து சேத சொல்லி திட்டிட்டாரு இன்னொனுதா ஐலைட்டு இன்னொரு வீட்ல
ம்
இந்த மாரி வந்து அரிணி இரு அரிணி இருக்காங்ளா லைக் அந்த மாரி ஒரு பர்சனோட நேம் சொல் ட்டு கால் பண்றானுங்க லிட்ரலி அந்த வீட்ல அந்த பர்சன் இருக்காங்க
அச்சச்சோ
அ அவுங்க வீட்ல ம் லைக் அங்க ஓர் சின்ன பொண்ணு போல அவங்க வீட்ல வந்து கேக்குறாங்க யாருமா இவங்க ஒனக்கு ஃபோன் பண்ணிட்ரு காங்க யாரோ லைன்ல இருக்காங்க பாரு சொல்லிட்டு கேக்குறாங்க இவ என்ன பண்ணிட்டா யோ பயத்ல கட் பண்ட்டா ச பேசலான்னு விட்டு வந்தா அவங்களுக்கு ஏதாச்சு நம்ம விளையாட்டா பண்ண போய் அது ஒரு மாறி முடியு போதுட்டு கட் பண்ட்டோ
இது ஆனவங்க அன்னைக்கு ஒரு ஏ அவங்க ஃபோன் அக்கா ஃபோன்லருந்து போட்டா அவங்க ச
ஆனாலு நம்ம சொல்லும் போது கொஞ்ச நார்மலா இருக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு ஆனா அந்த எடத்துல நம்ம இருக்கும் போது அவங்க பே பேசும்போது நமக்கு சிரிப்பு சிரிப்பு சிரிப்பா வரு
அவ சொல்லும்போது நா லிட்ரலி அவன சா மட்டுந்தா தெரியப்பன்ன லைக் வாண்டாண்டா எதுக்குடா இப்டி அப்டின்னு சொல்லிட்டு ஆனா அவ பண்ணபோது எனக்கே அந்த எக்ஸைட்மெண்ட்லா வந்து ஒரு மாரி நல்லாருந்துச்சு
ம் எனக்கு என்ன ஆச்சுன்னா ம் சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க கேக்வா
எனக்கு நா இந்த மாரி பிராங்க்லாம் பண்ல ஆனா கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா கொஞ்ஜோ வெறுப்பேத்துணு டென்ஷன் ஆவணு அவங்க வந்து கோவப்பனு சொல்ட்டு எதோ பண்ண என்னன்னா நா புரியல
ஆ என்ன பண்ணீங்க
நா வந்து ஸ்கா எந்த டைம் ஒரு எயித்து இல்ல நைன்த் டைம்னு நெனைக்கிறே அப்ற வந்து நைன்தா நைன்து டைம் கொரோனா வந்துருக்கு என்ன டைமு
டென்த்து டென்த்து கொரோனா கொரோனா இருந்துச்சா
தெர்லயே
சரி ஓக்கேங்க டெந்த்லயோ நைந்த்லயோ இந்த மாரி எதோ ஒரு இதுல வந்து நா அப்ப கசின் வீட்ல இருந்தே ஏ கசின் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஒரு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல என்னன்னா ஒரு நம்பர் போட்டா ஆ நம்பர் போட்டு என்ட்ரி குடிடுத்தா வச்சுக்கோங்களே இப்ப நம்ம ஃப்ரெண்ட் நம்பரோ யார் நம்பரோ போட்டு என்ட்ரி குடுத் அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மெசேஜ் போகு என்னவோ மெசேஜ் போ ரீசார்ஜ் மெசேஜ் மெசேஜ் அட்வடைஸ்மென்ட் மெசேஜ் எல்லாமே போகு அட்டடைம்ல போவு அந்த மாரி என்ன ஆச்சு னா நா வந்து எனக்கு புடிக்காத மிஸ் நம்பற
அது சேரி
அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நா அந்த வர்க்கு அந்த ட்ரிக்கு ஒர்க்கவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏ போனுக்கு பண்ணி பாத்தே அந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு அட்ட டைம்ல வந்து ஹண்ட்ரட் மெசேஜு
அத எல்லாரு அவாய்ட் பண்ணுவாங்கதா டிஸ்டபன்ஸ்ஸா இருக்கும்ல ஒரு சைட்ல அதனால பண்ணே அந்த மாரி ஒரு க்ரிஞ்சு வேல நானதா அந்த மாரி பண்ணே
ரைட்டுமா சூப்பருங்க நீங்கனா மிஸ் எல்லா பழி வாங்கிருக்கே ஆ ரைட்டுங்க
நா கால்
அதாங்க